ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஆ அண்ணா கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ஆ சொல்லுங்கண்ணா சொல்லுங்க என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நா ஃபைன் அ நல்லா இருக்கு நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க ஆ எல்லாரு நல்லா இருக் க்காங்க வீட்டுல அங்க எல்லாரு எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ம் எந்த எந்த ஊருன்னா
ஆ சேலம் மா நா
சேலமா காலையில ஒரு பொண்ணு சேலமா அவங்கிட்ட தான் பேசுனேன்னா அந்த பொண்ணும் சேலம்னு சொன்னாங்க
ஆமா ஏ தெரிஞ்ச பொண்ணு தா அவுங்க
அப்படியா
ஆமா ஆமா ஆமா
ஓ செர் செர் செர் நேம் நேம் நேம் கேட்கலான்னு நெனைக்கற
ஆ ரொம்ப சின்ன பொண்ணுதா அவ கரெக்டுங்களா
ஆ சின்ன பொண்ணு மேரிடு் இல்ல
அதா சி படிச்சிருக்காங்க படிச்சிருக்காங்க அவுங்க
ஆமா இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்
அவுங்ளே தா அவுங்ளே தான் அவுங்ளே தா
ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா நீங்க ஏ நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா
இல்ல இல்ல நா நா மேரேஜ்ஜி மேரிடு ஒர்க் பண்றங்க
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓக்
ஆமாங்க
ஓகேண்ணா பேபிஸ் இருக்காங்களா
ம் இருக்காங்க பாப்பா இருக்காங்க
ஓகே ஓகே ஓக்
த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சு உங்களுக்கு
அம் ஒன் அண்ட் ஹாப் இயர் ஆகுதுண்ணா ஆமண்ணா
சாப்ட்டச்சுங்களா இன்னைக்கி மதிய என்ன ஸ்பெஷல் உங்க விட்ல
மதிய என்ன ஸ்பெஷல் மதிய என்ன ரசோ வச்சே ரச ஆ எக் ஆம்லெட் அவ்ளதா நாளைக்கி ஏதாவ்து நான்வெஜ் எடுக்கணு சோ அவ்ளோதா ஒகே ஒகே
ஆ ஆம்லேட் அப்பள வடக சோ இன்னைக்கி சா சாட்டர்டே அப்டியே விட்டாச்சு நாளைக்கு பிஷ் ஏதாது எடுத்துக்குவாங்க நாளைக்கி
ஓக்கே ஓக்கே ஓகே நீங்க வ வீட்ல இருந்தா ஒர்க் பண்றவங்களா இல்ல
ஆ ஐ டி ல ஒர் க் பண்ருக்கே ஒர்க ஃப்ம் ஹோம் நைட் ஷிஃப்ட் எனக்கு
ஓகேண்ணா ஓகேண்ணா செரி செரி செரி என்னோட ஹஸ்பண் ஃபாரின்ல இரு க்காங்க இங்க மாமனார் மாமியார் நா கொழந்த
ம் செரி செரி செரிங்க
வீட்ல குக்கிங்லா பண்ணுவீங்களாணா
ம் தெரியுமா எனக்கு நா கத்துருக்கனே
அப்டியா
நெஜமாதா சொல்றே நெஜமாதா
வைஃப்க்கு சமச்சு குடுப்பீங்களா
ம் பண்ணுவ பண்ணுவ கண்டிப்பா பண்ணுவ அதாவ்து அ அவு அவுங் அவுங்க என்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க சோ மந்த்லி த்ரீ டே த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அவ்ங்க ரெஸ்டெடு வப்பாங்கள சோ அப்போ வந்து நா ஹெல்ப் பண்ணுவே அவுங்களுக்கு
சூப்பர்ணா சூப்பர் சூப்பர்
சோ அந்த டைம் வந்து நா பண்ணுவ மத்த டைம் வந்து நா வந்தாலுமே விட மாட்டாங்க அவுங்க பட் நம்மக்கு குக்கிங் தெரியு அவுங்க முழுக்க முழுக்க என்ன சொல்லது அவுங்களாவே செஞ்சு குடுக்கணு தா நெனப்பாங்க எனக்கு எப்பயுமே ஆ சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க அதனால வந்து மோ ஆ மோஸ்லி என்ன பண்ண விட மாட்டாங்க அவுங்களே தா பண்ணுவாங்க அ ரொம்ப ரேர் பட் நானு பண்ணுவே
சூப்பர் சூப்பர்ணா சூப்பர்ணா எனக்கு எங்க ஹஸ்பண் வந்து ஃபா மோஸ்லி ஃபாரின் பீபுள் ஃபாரின்ல இரு க்க எல்லாருமே வந்து குக்கிங்ல இருந்து எல்லா வேலையு அவுங்கதா அவுங்க பாத்துக்குவாங்க ஆ வ கடைலே ஆர்டரு பண்ணி சாப்ட்டுக்குவாங்க குக்கிங்கு பண்ணிக்குவாங்க பட் என்ன பண்ணுவாங்க இங்க வந்து இப்ப நா நல்லா இருக்கே அப்டினா போதுலா சமைக்க மாட்டாங்க ஆனா நா பிரெக்னன்டா இருக்கம்போது எ பேபி வயித்துல இருக்கம் போது எனக்கு ரொம்போ கொஞ்சோ ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ரொம்போ கொஞ்சோ வாமிட்டிங் இந்த மாரிலா ம் தல சுத்றது கிருகிருனு வர ஆ கா கான்சியா இருக்க முடியாது அந்த டயத் துலலா எ ஹஸ்பண்ட் வந்து மீன் கொழம்பு வெச்சி குடுக்கறது சாப்பட்றது அ ச ஊட்டி உட்றது அந்த மார்லா நெறையா பண்ணிருக்காங்க பட் இப்பெல்லா எடைல இப்பல்லா சமைக்க மாட்டாங்க இப்ப நம்ம தா ஊர்ல இருந்து வந்தாலு நம்ம தா அவுங்கள கவனுச்சிக்கனு ஏனா ஊர்ல வேற இருக்காங்கல்ல சோ அனால இப்பல்லா பண்றது கெடையாதுனா அந்த டைம்ல பண்ணாங்க ஒரு பீரியட் அவ்ளோ தா
இல்லப்பா அந்த டைம் நம்ம பாத்துக்கிறோ பட் மத்த டைமு பண்றது நல்லத்தான அந்த டைம் தா ப அ ஒரு சில பேரு பண்ணாங்கனா அந்த டைம் வந்து கொஞ்சோ கேரிங் கொஞ்சோ அதிகமா எடுத்துக்குவாங்க ச அது
மத்தபடி பாத்தீங்கனா அந்த குக்கிங் பண்றதே கெடையாது தவர மத்தபடி இப்ப எனக்கு வந்து ஹெல்ப் பண்றதெல்லா பண்ணுவாங்க எனக்கிப்ப அதே மாரி நா ப்ரெக்னன்டா இருக்கும்போது வீடு தொடச்சி குடுக்கறது என்னை அதலா பண்ண விட மாட்டாங்க அவங்கதா பண்ணி குடுப்பாங்க பெரிய வீடு முடியாது அப்டின்னா அதலா அவுங்களே பண்ணிருவாங்க இப்ப வீடு தூசி தட்டிகி இந்த மாரி மத்த சின்ன சின்ன வேல அதெல் லா பண்ணுவாங்க பாத்துக்குவாங்க இதெல்லா பண்ணுவாங்கனா குக்கிங் மட்டு இப்ப பண்றது கெடையாது கேட்டாலு எனக்கு தெரி
ஒரு நேரோ வந்து ஆமாமா ஒரு நேரோ பாப்பாக்கு நாதா ஊட்டிவுடுவே மீதி ரெண் நேரோ அவு பாத்திங்கனா நா காலைல தூங்கிட்ருப்பே நைட் ஷிஃப்ட் முடிஞ்சி நா தூங்கிட்ருப்பே மதியோ எந்துருச்சினா மதியோ இல்ல நைட்டு வந்து பாப்பா என்ட தா சாப்டுவா ஒரு நேரோ எங்கிட்ட தா சாப்டுவா அப்றோ இந்த சாட்டடே சண்டேலா பாத்தீனா வாஷிங் மிஷின் துணி போட்ருவாங்க அவுங்க போட்டு அவுங்க பாட்டுக்கு வேலைய பாப்பா நா வந்து அதுல முடிச்சி காய போட்ற வேலைலா நாம தா பண்ணி குடுத்துருவோ அவுங்களுக்கு அந்த மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பொழப்பு நல்லா போயிட்ருக்கு ம்
இதாண்ணே பேமிலிய ஓட்ட முடி அப்டிதாண்ணா ரன் பண்ணணு அ சில பேர் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ம் கண்டிப்பா சில வீட்டல ஹஸ்பண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எதுமே பண்ண மாட்டாங்க டம்ளர் கூட எடுத்து வெக்க மாட்டாங்க அப்டித்தான சில வீட்ல இருக்குல்ல
அது இரு இருக்காங்க ஒரு சில பேர் அது மாரி இருக்குறாங்க அதுவு மெயினா என்ன சொல்ல அவுங்க ஹஸ்பண்ட் வொய்ஃப்புகுள்ள எதோ ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில ஒரு சின்ன புரிதல் இல்லாம இருக்கிறதா காரணோ ப்ப எதுவுமே உக்காந்து பேசுனா அவுங்களுக்கு ஒரு இதாயிரு அந்த சின்ன எதோ உங்களுக்குள்ள ஓரமா இருக்குறனாலதா அவுங்க நாம எதுகு செய்யணு அப்டின் உக்காந்துருப்பாங்க அவுங்க
கண்டிப்பா க ஆ எங்க எங்க வீட்லயே பாத்தீங்க தானே ஆ கண்டிப்பா கண்டிப் பா செய்யனுனா செய்யலா அதா கண்டிப்பா இப்ப எ ஹஸ்பண்டுமே இப்ப நம்ப ஹேப்பியா இதெல்லா பண்ணுவாங்க கொஞ்சோ எங்களுக்குள்ள சண்ட வந்து கொஞ்சோ இதா போ ச்சி அப்டின்னா கண்டுக்கவே மாட்டாங்க என்ட பேசவு மாட்டாங்க அவுங்க
பாட்டுக்கு அது இப்ப என்ன சண்டைனாலு ஒரு டென் டேஸ்க்கு கொறயாம கோச்சிக்கிட்டு இருப்ப அந்த மாரிலா இருக் காங்க பட் நல்லா இருக்கும்போது ஹேப்பியா இருக்கும்போது ஆ அப்டி இருக்க கூடாது ஆனா அந்த ஒரு கேரக்
சண்ட போட்லா இல்லல்ல சண்ட போட்டாதா லைஃப் வந்து சுவாரஸ்யமா இரு க்கு பகல் ஃபுல்லா சண்ட போட்லா ஆனா நைட் தூங்குற மட் டு உக்காந்து அந்த எதோ ஒரு சண்டய பேசி அதல்லா அப்வே முடிச்சர்னு திரும்ப தூங்கியெந்திரிகறப்ப எப் திப்போ அடுத்த நாள் இருக்கு அதுதா கரட்டா இருக்கு சோ சண்ட கண்டினியூ ஆன என்னாவுனா தேவயில்லாம ஈகோ ஈகோ அதிகமாகு ஈகோ அதிகமாவு அந்த எடத்துல சோ அதுக்கு நம்மோ எடோ எடோ குடுக்ககூடாது அந்த எடத்துல டோ குடுக்ககூடாது நம்ம
அந்த ஒரு அந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த ஒரு கேரக்டர் மட் டு இன்னு மாத்த முடியல அது ஒரு குணோ மட்டு அவங்கள்ட ஒரு பேடு ஹேபிட்டா இருக்கு
அது நீங்ளே நீங்ளே ட்ரை பண்ணுங்க எப்டி மாத்த முடியுமோ நீங்க ட்ரை பண்ணுங்க
அதாதுப் நெறைய தடவ ட்ரை பண்ணிருக்க ஆனா அது மட்டு முடியல அது வந்து நம்ம என்னதா போய் நம்ம பேச போனாலு அவ கோச்சிக் அவங்க என்னமோ லேடி மாரி பண்ணுவாங்க கோச்சிக்கிட்டு பேச மாட்டாங்க ஒரு அது கோ அத உட்கா அது சரியாகுறதுக்கு ஒரு பிப்டீன் டேஸாது ஆகு அந்த பிப்டின் டேஸு பேச மாட்டாங்க அவுங்க அப்டியா அது ஒரு மட்டு‌ பண்ணுவாரு மத்தபடி நல்லா இருந்து பண்ணா இப்ப நா அவுருக்கு புடிச்ச மாரி நடந்துகிட்டு ஹாப்பியா அந்த மாரிலா சந்தோஷமா இருக்கறப்போ என்ன வேணாலு பண்ணுவாங்க என்ன கேட்டாலு வாங்கி குடுப்பாங்க நார்மலா ஜாலியா இருப்பாங்க
ம் இல்ல அதல்லா ஓகே நீங்க சொல்றது எல்லா அக்சபட் பண்ணிகிறே பட் சண்டங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சோ ஒரு ம் ஒன்டேதா ஒன்டேக்கு மேல போ கூடாது அது தப்பு அது அது அப்டியே உங்களுக்கு பழகிரு காலம் புல்லாவே உங்களுக்கு அந்த மாரியே பழகிருச்சுனா ரொம்ப சிரமமாயிரு நாளக நாளாக உங்களுக்கு அது
ஹலோ
ஹலோ
கேக்குதுங்களா நாயட்
ஆ கே ஆ கட்டாவுது கட்டாவுது ஆ இப்ப கேக்குதுங்களா அதாவது சண்ட போற்றோனா மேக்ஸிமம் ஒன் டே இல்ல அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மார்னிங்
அதா அத்தா அத்தா அதா
இப்ப நாங்களு சண்ட போடுவோ நாங்களு நெறையவே சண்ட போடுவோ அது எங்களுக் நாலா அரேஞ்சு மேரேஜ்தா பட் சண்டல்லா பாத்தனா தொட்டதுக்கெல்லா சண்ட வரு ஆனா மேக் சிமம் அன்னைக்கு நைட்டு எண்டு ஆப் த டே இல்லாட்டி கால்ல மார்னிங்
ஓகே அதாணா லைப் அப்டிதா இருக் கனோ சண்ட வரணு அந்த நைட்க்குள்ள இல்ல மறுநாள்க்குள்ள சரி பண்ண பாக்கணு டூ த்ரீ டேஸ்னு விட்டுட்டாலே அது பழகிரோ இப்ப அதே மாரிதா அதுவு ஃபாரின்ல வேற இருக்றவங்களா இல்ல அவுங்க அம்மா அப்பா அவ்ங்களல்லா இட் எங்ளுகுள்ள நெறைய சண்ட வரு சண்ட வந்து சண்ட வந்து ஒரு போர் மந் த்ல்லா ஃபாரின்ல இருக்கு போதே நாங்க ரெண்டு பேசிக்காமல்லா இந்த மாரில்லா நெறையா இருந்திருக்கு சண்ட வந்துட்டே இருக்கு இப்ப டூ இயர்ஸ் தானே எங்களுக்கு மேரேஜ் ஆயி ஆகுது இன்னு ஒரு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனாதானே கொஞ்சம் பழகு அந்த த்ரீ இயர்ஸ்குள்ள தானே நெறைய டிவோர்ஸ் நடக்குது புரிதல் இல்லாம
ஆ புரியும் ஆமாமா கண்டிப்பா ஏ நீங்க சொன்ன இயர்ஸ் ஒன்றுக்கு அவங்க ஏஜோட மெச்சூரி டி ஒன்றுக்கு ஏஜ்க்கு மெச்சுர்க்கு ஏத்த மாரியே சில பேர் மாறுவாங்க
ஆம்மா ஆம்மா ஆம்மா ஆம்மா ஆம்மா
அதனால பாத்தீங்கன்னா சண்ட இப்போ எங்களுக்குள்ள சண்ட வரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து இப்ப ஏ மேலயு தப்பு இருக்கு இல்ல அவுங்க மேலயு தப்புருக்கு அப்போ என்ன பண்றது நானே எறங்கி போயிருவ
கண்டிப்பா அப்ப எறங்கி ரெண்டு பேருமே விட்டு குடுத்து போகணுனெ இப்ப ஒருரால் மட்டுமே எறங்கி எறங்கி போ முடியாது ப்ப ஆ கண்டிப்
ஒரு சில டைம் வந்து அவுங்களுக்கு அந்தா என்ன சொல்றது அந்த நீங்க சொன்ன கோச்சுக்கூடாது இந்த லேடிஸ்க்கு உள்ள ஒரு சின்ன ஈகோ ஒரு ஈகோ இருக்கூ அப்டிங்கிறப்ப அந்த எடத்துலா நா எறங்கி போயிருவ நா சரண்ராயிடுவ அந்த எடத்துல அப்ப உடனே ஒட்ட ஒடனே அவளுக்கு சந்தோஷொ வந்துரு நா எறங்கி போன மட்டுந்தா அவங்ளுக்கு சந்தோஷ கெடைக்கு அவுங்ளுக்கு
அப்படிதா அப்படிதா அப்படிதா இருக்கணு எல்லா நேரமு நா வரமாட்டே நீதா வரணு சண்ட போட்டு தப்பு யார் மேல ர்ந்தாலு நீந்தா நீந்தான்னா அது லைஃப்பு ரன் பண்ண முடியாதுல கடசி வரக்கும் நம்ம கஷ்டோ ரெண்டு பேருமே வந்து விட்டு குடுத்து இந்த டைம் ஒரு தடவ சண்ட போட்டு நம்மவுட்டு குடுத்து போனோ அடுத்த சரி போன தரவ அவுங்க பேசுனாங்க இல்ல பின்ன என்ற நம்ப போய் பேசுவோ அப்டினா அந்த ஈகோ இல்லாம அப்படி போயிறணு எங்க வீ எங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா இவரு கூ எனக்கு அந்த ஒரு மட்டுந்தா இன்னூ இதாக மாட்டிங்குது அது ஒன்னு மட்டுந்தா அவுங்க மேல வந்து ஒரு ரொம்ப பெரிய கொறன்னு சொல்றோம்
சொல்றது என்னோட ஒரு கருவி கணிப்பு என்னனா அவரு சப்போஸ் இங்கே இருந்தாருனா புரியுதுங்க நீங்க சொல்ற மாரி இங்கதா கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த மாரிதா இருப்பாரு இப்ப தூரமா இருக்கனால சோ உங்களோட அந்த என்ன சொல்றது அந்த ஹஸ்பண் அண்ட்னோட ஒய்ஃப்பு அப்டி இல்லாம நீங்க தனியா நீங்க பாத்தீங்களா அப்ப அத்னோட புரிதல்லா வந்து இல்லாமையே இருக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லாம ருக்கு அப்டிங்கிறப்ப இப்ப அங்க அங்க ஒர்க் க்கு வெளிய போறோ சாப்புற்றோ தூங்குறோ அதே மைண்ட் செட்ருக்கு பட் இங்க இங்கனப்ப வைஃப்பு கொழந்தைக பாக்குறப்ப மெண்டால்ட்டி கொஞ்சோ மாறு அப்ப
மாறு அதுவும்மில்லாம இவங்க எப்பிடின்னா இப்ப எங்க வீட்ல இவங்க எப்டி ஜாப்னா ஒன் இயர்று டூ இயர்று இருக்குற மாரி இது வரைக்கு அப்டி கெடையாது டூ இயர்ஸ் எனக் கல்லாணாயி அதுல ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஆ மந்த்து வந்து வீட்ல இருந்தாங்க கூட அதுக்கப்பறொ போயிட்டு ஒரு நாலு மாச இருந்தாங்க அதுக்கப்பறம் என்னோட வளகாப்பு கொழந்த பெறக்குற அந்த டைம்ல வந்துட்டாங்க வந்துட்டு திரும்ப போனவங்க அடுத்த டூ மந்த்ஸ்ல வந்துட்டாங்க அந்த மாரி இப்ப வந்து அவுங்க ஓன் பிஸ்னஸ் பண்றாங்க ஒரு நாலு மாசோ அங்க இருப்பாரு ஒரு இல்லாட்டி ஒரு ஆறு மாச இங்க ருப்பாரு திரும்ப டூ மந்த்ஸ் த்ரீ மன்ஸ் வந்து இங்க இருப்பாங்க சொ அந்த மாரிதா உங் இயர்கணக்குல இருந்தாங்கன்னா நா கல்யாணமே பண்ணிருக்க மாட் ஃபாரின்ல ஒரு குடும்போ
அதா த இப்ப போயிட்டு வர மாரி ஓன் பிசினஸ்ன கரெட்டு தா நீங்க சொல்றது கரெட்டு தா நல்லதா
அப்படி ஓடுச்சு ஆனா இந்த டைம் போறப்ப சொன்னாங்க இப்ப போய் இப்ப எடையில வார் நடந்தனால ஒரு வந்து இங்க பொங்கல் டைம்ல வந்தாங்க வந்துட்டு கொஞ்ச நாள்ள வார் வார் நடந்துச்சில்ல அந்த பாரின்ல குவைத்துல ஈரான் ஈராக் அதுல வார் நடந்த வார் நடந்ததுல ஒரு போர் மந்த் இங்க மாட்டிகிட் டாங்க அங்க போக முடியாம சூழ்நெலை வந்துருச்சி அதனால இருந்துட்டு இப்ப போய்ட்டு ஒரு ஒ ஒ ஒன் மந்த் ஆகுது கரெட்டா இந்த டைம் தா சொல்றாங்க இனிமே நா வர்றதுக்கு எப்டியு ஒரு வர்ஷொ ஆகு அப்டின்ட்டு ஒரு வருஷம்னாலே நமக் கஷ்டமா ருக்கு எடைல அந்த அந்த அங்கிருக்குற அந் இது ஃபுல்ல நம்ம புரிதல் இல்லல்ல நம்ம தனியால்லா ருக்கோ கூடவே இரு இருக்கல ல்ல அதனால கொஞ்ச நெறைய எங்களுக்குள்ள நெறையா சண்ட வரு நெறையா சண்ட வரு புரியாம நறையா சண்ட வந்துட்டே இருக்கு
அவ்ளதா அதுங்க நீங்குப் உக்காந்து பாத்தீங்னா சா சத்திமா வந்து ஒரு பெரிய விஷயமே இருக்காது சாதார்ண ஒரு விஷயமோ ராத்
எடைய்ல டிவோஸ் ஆகுற அளவுக்லா சண்ட வந்துருக்குண்ணா எடைய்ல டிவோஸ் ஆகற அளவுக்லா சண்டவ் அந்த அளவுக்லா ஆனா எனக்கு அவர் ரொம்ப புடிக்கு அவ அவர்க்கு என்னே ரொம்ப புடிக்கு அ அரேன்ஜு மேரேஜு தா ஆனாலு அ டிவஸ் ஆவுற அளவுக்லா சண்ட வந்துருக் கந்தளவ்க்கு புரியாம ஆனா மோஸ்லி என்னன் பாத் பாத்தீங்கன்னா நா வந்து நா வந்து கூட்டு குடும்பத்ல இருக்கேன் சொல்லலா
ம்
அ எ ஹஸ்பண்டோட கூட பெறந்தங்க நாலஞ்சு பேரு ஆ ஜாய்ன் ஃபேம்லி நாகலஞ்சு பேரு எல்லாரு தனித்தனியா அவுங்கவுங்க அவுங்கவுங்க லைஃப்ன்ருக்காங்க இவுங்க ஃபாரின்ல வந்து இவுங்க ஒரு ஆள் மட்டு தா ஃபாரின்ல இருக்றவரு ச அதனால வேரே இப்ப என்னை தனியா வச்சிட்டு போ முடியாதுனு அப் ப்பா மவுன விட்டுட்டு போய்ர்க்காரு அது ஒரு ப்ரச்சன மத் த்த எந்த மருமகளு கூட இல்ல நா மட்டுன்தா உங்க கூட இருக்கே ஆனாலு சேரி அப்டின்னு கொஞ்சு எங்க வீட்ல அம் அவ்ங் அம்மா அப்பாவு கொஞ்சு விட்டு குடுத்து போ மாட்டாங்க அன்னால கொஞ்சு இவுங்களனாலயே எங்களுக்குள்ள நறைய கொஞ்சு சண்ட வருண்ணா அதா ப்ரச்சன ஆமால
சேரிங்க பாப்போம்
ஹலோ
ம் சொல்லுங்க சொல்லுங்க
ஓ ஒர் நிம்ஷோ